ஹலோ
ஹலோ
எனடா பண்ற
ஸும்மத ராஜா உக்கா னுக்குரெ
இன்னுமா அந்த தேனடிக்க போல
தேன் தா அழுக்கு போலாம்ானா பார்த்தா ஒரு பைய அதுக்குள்ள‌ ந அப்ப சாப்டுவரெட் கெளம்பிட்டாவ
சின்ன பசங்கிட்ட போயிடாதே சொல்லிட்டே
அவன்ம்பல போகக்கூடதுற பைய ஒரு பைய அதுவு இல்லது காலைல ஒரு பைய டிராக்டர் ஓட்னு வந்தான்டா
அஹ்
சரி பூஸ்ட் இருந்த தான நமளுக்கு பாத்ரூம் போகு
சூப்பர்
ஆஹ் காலைல வந்து குறா கொஞ்சன்னு இது கொஞ்சன்னு குர்ரான்னா சரி கொஞ்சன்னு கேக்குறானேட்டு கொஞ்சொனு குத்தா பாயிட்டோட எத்துன்னு போடுவானா
சூபர்ரா
சர்ரான டென்ஷன் ஆய்ருச்சுரா எனக்கு சரி இவனு வருவா வருவா வருவானு அதல்ல வருவா வருவன்னு பத்து மண் நேரொ ஒக்கான்னுரிந்தே டா
என்டா பூஸ்ட் ஒண்ணு அவளோ புடி இருர்ரா பூஸ்ட் ன்னா அவுளொ பிடிக்குமான்னா
என்னாச்ச
என்டா பூஸ்ட்னா பால்ல கலகி குடிப்பாங்கொ உன்ட்ட இருந்தே ஒருத்த புடின்னு ஓடுறா பத்தி அங்க நிக்றானா அவ
உம்
ஓ ஷிட் ன்னா பண்றது
என்ன பண்றது அத போட்டு அப்பற போயிட்டு அப்பற சொல்றது கேல்டா அப்பற கையில போட்டு ரோட்ட தானப்பா ஒரு க்லோமீட்டர் தள்ளி ப்பா நடக்ற நடக்ற நடக்கற ஆஹ் அவமளட அவனுமஒண்ணு டிரேக்டர் எடுத்துட்டு போயிட்டே இருக்குறான்டா ஃபோன் பண்ணாலு எடுக்க மாட்றா ஆஹ்
சூப்பர்ரா
சி பைகு எத்து கையில மேலே ஓட்டுற பாரு கடடட னு ஆடு பைக்கு வெர
ஆஹ் டே டே
எ ஏ அ இந்த கைலினரு அங்கந்து வேற பருப்ப கெட்டு கெட்டா இருக்குமல
ஆமா
அதுல ஒ அ ஓட்டு கொட எப்டியோ அப்ற அவன புச்சி எப்டியோ திரு அதா எப்படியோத்துப் போய் வாங்கினு வன்டே திரும்ம இப்ப கொஞ் இதுக்கு முன்னாடி வந்து ன்னா பண்றா டேய் கொஞ்ச ருந்தா கொடுறான்
அஹ் சூப்பரா நல்லா இருப்பன்டா அவ
ஆஹ் திருவ தந்தா எடுத்து ஓட்டான்னா போடா காலேஜு போடாவ்ன்ட்ட ஒரே வார்த்த
ஜுப்பரு
உம் அது இல்லா நம்ம எப்டி வு ஒரு நாள ஓட்றது
டேய் ஏ அலோ
ஆஹ்
நான்்தான் அஞ்சு மணி லைவ் போறந்துறன் டெய்லியா
ஆமா
ஆந்த லைவ்ல வந்து ஆர மாட்டியா
ஓ லைவா லைவ்ல வந்து பாக்க சொல்றியா
ரூம் மேட்சலாம் போய நக்குது வந்து உ ஐடி நேம் போட்டு வரப்போற ரொம்ப வே எதுவும் இல் ப்ட ஒரு ப போர் ஒு போட்டு அப்புறம் சிக்ஸ் சிக்ஸ் ஏா போர் போோர் ஸ்டி் ஒு வேஸ்டு
ஆஹ்
சிக்ஸ்டி சிக்ஸ் வச்சுன்னா ஒரு பன்னெண்டு பேரு கிட்டாச்சு வருவாங்க
உம் உம் சிகச்சி அப்பும் எங்கடா ரூம்ல இருப்பாங்களாடா எவளோ அடிங்களுக்கு தெரியதாடா
இல்லட எது எதுனால சிகஸி சிக் வக்கறனா
ஆஹ்
போர் வச்சா நிறைய பேருஸ்பெக்ல போட்டுறேன் நெக்ஸ்ட்ி யோக்கரம்ம்பத்தியா
ஆமா
அது வந்துனான் சொல்றேங்கன்னா ப்ரோ போங்க ப்ரோ நீங்களே விளாடுறீங்க ப்ரோ நாங்க எங்கந்த பரம்ளாறது எதுக்கு பம் லைவ விளாற அப்பின்னு கேறானங்க
ஆஹ்
நாள் தானா நம்மளுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு ச்ச ஏன்டா சேனல் நிறைய பேர் கேம் பிளே காட்றதுக்குதான் நம்போ ஓப்பன் பண்ணோம் நம்மளும் இப்படி சொல்ட்டானேன்ட்டு ஒரு மண்ட செட்ல போயிட்டு சிக்ஸ்டிசிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒ போர்வி போர போட்டு அது சிக்ஸிடி சிக்ஸு அந்த போல்னு போல்ன்னு ஒண்ணு இருக்கும் பாரு
ஆமா
அந்த ஆன்சரு குத்துட்டு இதுவா ஆதுவான்னு கேக்கும் பாரு யூடியூப் சேனல போனா நீ பாத்திருப்பே
தெரியுல்ல
அதனா பண்ணேன் லைவ்லயே போயிட்டு இன்னொரு போன் வெச் செட் பண்ணிட்டு சி எஸ் ரூம் மேச்சா பி ஆர் ரூம் மேச்சாக சூஸ் பண்ணி சொல்லுங்க காய்ஸ்ன்னு போட்டு விட்டேன்
உம்
ஆஹா பர்ஸ்ட் எட் செட்ட பாடி சட்டான்னு போட்டு வுட்டே
ஆஹ்
அது வந்து ஹெச்சார்டட்டா நல்லா வந்தது
ஓ
சரி ஹெட்சாட் போட்டுவுட்டே இப்ப என்னா பண்ணபோறன்னா இன்னோரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணி சி எஸ் ஆர் பி ஆர் ரூம் மேச்சான்னு போடுங்காய்ஸ் அப்டின்னு போட போறே
போடு போடு
ன்னு டூ கே அடிக்கணும் வாச்ஹவர்ஸோரு எத்துனு வா ஷார்ட் லா ரெடி பண்ணும் எவ்ளோ தலைவலிகுதா சாட் வாட்ச் ஹவர்ஸு எர்நூத்தி முப்பது வச்சுந்தன்டா
ஆஹ்
டால்னு எறங்கிடுமா
ஏ
ஏன்னா அது அந்த வாட்ச் ஹவர்ஸுக்கு வந்து பாத்தன்னா ஷாட்ஸே வீடியோக்கு மார்தா ஏறுமா
ஆமா
லைவ்க்கேராதா
ஆஹ்
இத் இது தெரியாம லைவ் போட்ணு லைவ் போட்டா வாட்ச் ஹவர்ஸ் ஏரும்னு நெனச்சுக்குன் நான் பாட்டுக்குன் லைவ் போட்டு இருந்துக்கறேன்
ஓ
பண்றது
இப்ப லைவ் போட்டதனால தானே உனக்கு அந்த ஃபாலோவல அதிகமா வந்துச்சே
அது சப்கிரைபர் வர்றது வேற விஷயம்டா
அதா அது வந்து எப்டி வந்துச்சு உனக்கு அது லைவ் போடதா எவ்ளோன்த
லைவ் போட்டத்னாலதா வந்தது சொல்றத கேளு
உம்
ஹலோ
ஆஹ்
அது சப்கிரைபர் வர்றது வேறடா
ஆஹ்
இது வந்து வாட்ச் ஹவர்ஸுன்னு தனியா அந்த யூடியூப்ல மானிடேஷன் பண்ணி காசு வர வப்பாங்க தெரிமா
ஆமா
அதுமாரி பண்ணதுக்கு அந்த வாட்ச்ஹவர்ஸ் இன்னு நாலாயிர வேணு
உந்து எவ்ளகித
எந்து இப்பதா நூத்தி எழுவத்தி அஞ்சே இருக்குது
ஓ இப்பதா நூத்தி எழுவத்தி அஞ்சாவா
நாலாயிர வேணு
ஓ
எனக்கு கீழ் நா வந்து அறுநூறு சப்கிரைபர் இருந்தன்டா
ஆமா
எனக்கு கீழே மூநூறு சப்கிரைபர்ல ஒருதார் இருந்தாரு இப்ப அவரு எத்தன சப்கிரைபர்ல இருப்பாரு கொஞ்ச சொல்லு
என்ன ஒரு டூ கே ஷூர
த்ரீ கே அஷ்டன்டா
எப்புடுறா
மனசாட்சி இல்லாம இரநூத்துக்கு மேல வீடியோ போட்டுக்கிற நம்பாலு
இரநூறு மேல அய்யோ
பயபுள்ள பயங்கரமா எடி பயங்கரமா போடரபிஷ்ட அவபட்டுனு லைவ்ல ஷோட்ஸ் போட தெரியுமா லைவ்ல எடுத்து எடிட் பண்ணி போடுவாங்க தெரியுமா
ஆமா
அந்த மாரி எத்து போட்டு போட்டு வாட்சர்ஸு ஏத்துற அந்த மூல எனக்கு இல்ல அப்போ
ஹ்
அந்த மூல இருந்துச்சுனு வச்சிக்கோயா நா லைவ் பு போட்டுனே இருந்த பத்திய அந்த டைம்ல ஷோர்ட்ஸ் எடுத்து போனு னு
ஆமா ஷோர்ட்ஸு போடனு
அத வுட்டுற நானு
நீ அப்டியே தூக்கி இல்ல உன் மட்டு தூக்கி வச்சிடுற
உம்
உம்
என்ன பண்ணறது ஒரே ஓலிஷட்டா இருக்கு புரியல
அதது இரநூறு போட்டுக்கறாரு
ஆமாண்டா கருவா கேம்னு போட்டு பாரு யூடியூப்ல
உம் நான் கூட ந கூட வீடிய போட்ட விீச போக மாதுறேன்
நீ வீடியோ போடுறது டைமிங் ஏத்த மாதிரி போட மாட்டற எடிட்டு கொஞ்சம் பக்காவா பண்ணும்
ட் நான் சொன்ன பாரத்தன் உன் வீடே போறல அவும் அஞ்சுணிதான் ஷார்பா போட்டன் ஏலையேத்த பாத்துக்கா ரமடடா
ய் அது வந்து நான்ான் சொன்னல அந்த வாரத்துக்கு ஒரு டைம் மந்த்துக்கு ஒரு டைம் இருக்குட்ட
உஹம்
இப்ப நீ வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் போறன்னு வச்சுக்கேன்
உம்
அந்த மூணு நாள் நீ தொடர்ந்து போடணும்
ஹ
திடீர்னு நடு ர நிப்பாட்டனா அந்த அந்த வியூஸ் இரு தெரியுமா
ஆமா
வீர் ச கம் பண்றவான்
அத நான் ரொம்ப நாளள் ஆயச்சுேன் வீடியோ போட்டன் அதனால ஒரு நாாள போக மாட்டேேன்னனு தெரியல
ஆமா அதனால தான் உனக்கு போல
இப்ப திரும்ப போகக்கணும்னா எப்படி போகக்கிறது
இப்ப நீ திரும்பி போகக்குனா பஸ்டு ஒரு வீடியோ போட்ட தெரியுமா எப்ப போட என் வீடியோவை
நா தாம ஏ ஞத்தக்கிழமையா ஏ ஞத்திகிழமல்லடா அய உன்னால என்னக் டோ பண்ண
புரில
காலேஜ் தான நீ என்னிக்கிட்டோ பண்ண பார்ரா நேத்தா முந்த நேத்தா தெர்ல முந்தநேத்து நெனக்கிறே அதா முந்தனாத்து சாங்காலம் போட்டோ ஒரு அஞ்சு மணியு
முந்த நேத் த்துன்னா என்ன கிழம இன்னிக்கு புதன் கிழம போட்ருப்பான் நெனைக்கிறே
ஆமா
புதன்கிழம போட்டியா அத்தது வியாழக்கிழம வெள்ளிக்கிழம ஒரு ரெண்டு வ் ரெண்டு போட்டு வுடு இல்ல சனிக்கழம ஒன்னு போட்டு வுடு வேலக்கொன்னு மூனு சனிக்கிழ மூனு அந்த மூனு நாள் மட்டு நீ கண்டினியுஸ் சாப்பண்ணோ
ம்
தொகோறிப்பா
எனக்னா ஒண்ணு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்துரா போற்த்துக்கு இப்பல்லா சோம்பேறியா ஆயிட்ச்சுடா
எடிட் பண்ணா பஸ்ட்டு எடிட் பண்ணூ
ம்
எடிட்டு பாக்காவா பண்ண ஆரம்பிச்சுன்னா வியூஸ் ஒரு அளவுக்கு போவ ஆரம்பிக்கும் பஸ்ட்டு
ஆ
அதுக் அப்புறோ பின்னூ எனக்கு எப்டிதா இவத்தி நாலு வியோ வாச் அவர்ஸ் இது நது அது இருவத்தி நாலு ஆ கே வியூ வியூசு
ம்
இருன் இரவத்தி நாலுக்கே வியூஸு ஒண்ணு பன்னெண்டுக்கே வியூஸு
ஆ ஆ
ஆனா கரெட்டா அஞ்சு மணிக்கு தா போடுவ அஞ்சு மணி இல்ல ஆறு மணி போடுவா சாந்துரோ
நீனா அப்புத்துல்ந்து உடாத போட்னேக்கிற நா ஒரு அ ஒரு மாசமா ரெண்டு மாசம் தா ஸ்டாப் பண் டன்டா
ம்
அப்பத்துலந்து போறதுல்ல
சூப்பர்ரா
அ இ போட்டறலும் வியூசும் போமாட்து ஒண்ணும் போமாட்து
அது கரெக்டா பண்ணூ கரெக்டா பண்ணா கரெக்டா அது வியூஸ் போக ஆரம்பிக்கூ பஸ்ட்டு ஒன் கே ஆரம்பிக்கூ அதுக்கப்புன் வீடியோ போட போட டூ கே ஆரம்பிக்கும் டூ கே லருந்து தீரி கே அப்டியே லைனா போய் அ எட் ஏறி ஏறி
ம் என் தேங்க நூத்தி என்பதோட ஸ்டாப் ஆயிச்சே
தண்டா ஒயிட்டி ஸ்டூடியோ மூலியமா போடு பஸ்ட்டு நீ டேரக்டா யூடியூப்லே போட்னா உனுக் பாகத்துக்கு வந்து எச் டி கோல்ட்டில தெரியு
ம்
மத்தவங்க பாக்குறது பாத்ன்னா ப்ளர்ரா தெரியு அப்டே
ஓ அது வேற இருக்
உனுக்கு நார்மலா காட்டும் வேற ஒருத்தங்களுக்கு வேற மாரி காட்டூ
ம் சரி சரி
சரி இரு ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வந்துற்றே
ஆ சேர்ரா